அ செரி நீ ஆ தா சும்மா அப்டியே உக்காந்துட்டு போன்ன நோண்டிட்டு இருப்பேன் நானு நீங்க
ஓகே நான் சும்மா தான் எங்க வீட்டு பக்கத்துல பங்க் இருக்கு பெட்ரோல் பங்க் அங்க உக்காந்துட்டு இருக்கே
ஓகே ஓகே நீங்க உங்களோட பொழுதுபோக்கு க்காக என்ன செய்வீங்க அவங்களோட நேரத்தை எப்டி நீங்க கழித்தீங்க இப்போ
என்னோட பொழுதுபோக்கு எப்டின்னா இப்போதைக்கு கரண்ட்ல டெய்லி மார்னிங் ஏந்து இருப்பேன் தூங்கி அவுங்க சாப்பறது அப்றம் கேம் பப்ஜி வெளையாடுவேன் ஆன்லைன்ல ஆன்லைன் கேம்ஸு அப்றம் மூவி ஏதாச்சும் பாத்துட்டு அது எடிட்டீங் நம்மளுக்கு தெரியும் நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன் ஒர்க் ரிலேட்டடா ஆமா ஒர்க் ரிலேட்டடா நம்ம எப் பேச்சு வரும் வீடியோ எடிட் பண்ணி தர சொல்லி பார்ட்டைம்மா அத பண்ணி குடுத் அது ஒர்க் இருந்தா அத முடிச்சுட்டு அப்புறோ எதாச்சு மூவி பாத்துட்டு வீட்டுல்ல எஸ்ட்றதுல்ல அப்புறோ அப்டியே போய்டும் ப்ரோ அப்புறோ ஈவுனிங் ஆனா இங்க பசங்க கூட பங்க்குல இருப்போ எல்லா இப்போதைக்கு அப் பிடிதா போய்ட்டிருக்கு காலேஜ் முடிஸட்டு இப்ப வீட்ல இருக்க ஒர்க்கு எது இல்லாம பாத்துட்டே இருக்க
ஓகே நீங்க கிராஜுவேட் வந்து விஷ்வல் கம்னிகேஷன்தானா
ஆமா ஆமா விஷ்வல் கம்னிகேஷன்
இந்த ரீல்ஸ்லா ஷூட் பண்ணி இந்த ரீல்ஸ்லா அது மாரி எடிட்லா பண்ணுவீங்ளா ட்ரெண்டிங்கா
ஆ பண்ணுவோ பண்ணுவோ
ஒங்கிட்ட இருக்கா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லா கேம்ரா அந்த லைட்னிங்கு அது எல்லாமே எல்லா எல்லா மொபைல்ல பண்ணுவீங்ளா நீங்க திருப்
நம்ம வந்து மொபைல்லியு பண்ணுவோ ஐஃபோன் அந்த அது மாரி அப்புடி இல்ன்னா இப்போ கேன் எப்புடி கிளைண்ட் எப்புடி கேக்குறாங்களோ இப்போ கேம்ரால இப்ப இப்போ இருக்கவ்ங்க நெறையபேர் வந்து ஃபோன்னே கேக்குறாங்க அந்த மாதிரி நம்ம ஃபிரெண்ஸ் வந்து கேம்ரா வச்சிருக்கான் ஃபரெண்டு அவன் ஷூட் பண்ணுவான் நம்ம எடிட்டு நம்ம எடிட்டர்தா நம்ம மெய்னோட இது நம்ம புரொஃபஷ்னல்லா இருப்போ ஆ கேம்ராவு நம்மளுக்கு தெரியு பட் இருந்தாலு ஃபிரெண்ஸு ஃபிரெண்டு கேமரா வச்சிருக்கான் அவன் நம்ளுக்கு ஷூட் பண்ணுவான் ஆனா ரெண்டு பேரூ ஒன்னா ஷூட் பண்ணுவோ ஆனா எடிட் நா பண்ணுவ அந்த மாதிரி அவ்ங்க ஷூட் பண்ணுவாங்க நா எடிட் பண்ணி அப்டிதா இது பண்ணு
அ அவ்ங்க அப்போ மெய்ன் வந்து எடிட்டிங்தா நீங்க
ஆமா எடிட்டிங் இன்ட்ரெஸ்டடாதா எடுத்து இந்த கோர்ஸ் பண்ணது வீடியோ எடிட்டர்தா என்து
ஒரு சைடு
இது த்ரீயர்ஸ் டிகிரி ம் ஃபஸ்டெல்லா இது பஸ்ட்டு டிப்ளமோவா இருந்துச்சு விஷ்வல் கம்னிகேஷன் இப்போ மாத்திட் டாங்க இத ஒரு டிகிரியா மாத்திட்டாங்க
ஆமாம்மா இப்போ எல்லாருக்குமே இந்த ரீல் வீடியோ எடிட் பண்றது அது ஒரு மெய்ன் இதா ஆய்ச்சு இப்போலா
ஆமாம்மா இது எப்டினா இது ஃபோட்டோகிராஃபி இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கு ஃபோட்டோகிராஃபி மெய்னு ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங் கிராஃபிக் டிசைனிங் சினிமா ஃபீல்டுல எல்லாமே ஸ்கிரிப் ரைட்டிங்கு வீடியோகிராஃப் இப்ப சினிமோடோகிராஃபி எல்லாமே இருக்கு இதுல சார்லா ஒரு செம்மு வருவாங்க ஒருஷ் செம்மு வந்து சொல்லிதருவாங்க அவ்ளோதா மத்தபடி நம்ம எல்லாத்யு அதுல கத்துகுன்னு நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணின்னு நம்மதா இது பண்ணணு
அதே இதுல என்னென்ன சாஃப்ட்வேர்லா பொதுவா யூஸ் பண்ணிவீங்க உங்குளோட எடிட்டிங்க்கு
எடிட்டிங் ஃபோன் ரிலேட்டடா பாத்தா கேப்கட்டு அப்புறோ நம்ம இப்ப காலேஜ் ரிலேட்டடா அதா ஒர்க்கு இப்ப புரொபஷ்னா பண்றது வந்து ப்ரீமியர் ப்ரோ டாவென்சி
அப்றோ ஆஃப்டர் ஹெச்சு இது வந்து நார்மலா ஆனா உ மெய்னா இப்ப நம் வந்து எது ப்ரீமியர் ப்ரோ தா பண்ணிட்டு இருக்கோ அதுத அதா நம்மளுக் இப்ப ஃபுல் அண் ஃபுல் டாவன்சி வந்து கலர் கிரேடிங் பண்ணறதுக்காக டாவன்சின்ற அந்த சாஃப்ட்வேரு இப்ப வீடியோ எடிட்டிங்னும் போது பிரீமியர் ப்ரோ ஆஃப்டர்வைஸ் வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் அந்த மாறி பண்றதுக்காக அந்த இந்த மூணுத்துலயு நம்ம தெருஞ்சுருந்தாதா ஒரு வீடியோவ முழுசா பண்ண முடியு
இப்போ நீங்க வேல கமிட் ஆய்ட் டீங்ளா இல்னா சும்மா ஃப்ரீலான்சிங் மாறி அப்ப‌ அப்ப கெடைக்கும் போது பண்ணி டெலிவரி
ம் ஃப்ரீலேன்சிங்க‌ பிரதர் பாண்டில வெச்சுருக்காரு அ ஸ்டூடியோ வெச்சுருக்காங்க அவங்க வந்து எஸ்ட்ரா அவங்ளுக்கு இப்ப அது இப்ப நெக்ஸ்ட் மந்த்து ஆடி மாசோ வந்தா ஃபங்க்ஷன்ஸ் அதிகமா வரு அந்த மாரி ஆல்ரெடி இந்த ஷுட்லா போவாங்க ப்ரீ வெட்டிங்ஷுட் இப்பயே போக ஆரம்பிச்சுருவாங்க அந்த ஷூட்டு வீடியோலா எனக் கு எனக்கு தருவாங்க அவங்களுக்கு வீடியோ அதிகமா இருக்குல்ல அங்க ஒர்க் பண்றதுக்கு அதுனால நம்மளுக்கு தருவாங்க நம்ம வீட்ல சிஸ்டோ வெச்சுருக்கே நம்ம இங்க எடிட் பண்ணி அவங்களுக்கு தருவ ஒரு வீடியோகு இவ்ளோ ஃபோர் ஹன்ரட் அந்த மாரி ஃபைஹன்ரட் அந்த மாதிரி
ஆ ஓகே அது ஒரு வீடியோனா டைமிங் எந்து கனக்கு ரீல்ஸ்கனக்கா இல்னாக்கா
மோஸ்ட்லி ரீல்ஸ் கணக்குதா எல்லாமே அவங்க கேக்குறது இப்ப வெட்டிங் ஷூட் பண்றதுதா அது வந்து ஹவர்ஸ் கணக்கா வரு ஒரு ஹாஃப்னவர் கூட வரு ஏதாச்சு ஒரு சாங்க போட்டு அப்டியே கட்டு வெச்சு குடுத்துருவோ ஆனா ரீல்ஸா பண்ணம்போது அது கொஞ்ச வேல அதிகோ அந்த ஒரு தெர்ட்டி மினிட்ஸு நம்ம ஒரு நூறு ஃபுட்டேஜ் அவங்க எடுத்து குடுப்பாங்க நம்ம அதுல எல்லாத்தையு ஷாட் பண்ணி வெரி ரொம்ப தெர்டி மினிட்ஸ் கு பண்ணி தருவோ நம்ம அது தெர்ட்டி செகண்ட்ஸுக்கு மினிட்ஸுன்ட தப்பா ச் தெர்ட்டி செகண்ட்ஸ் க்கு பண்ணி தருவோங்கோ அந்த மாதிரி இப்ப வெட்டிங்னா நார்மலா கட்டு வெச்சு அதுவு எல்லா எல்லா ஆனா ஒரு டைம் ஆகுதா ஒன் டே அந்த மாரி நம்ம டைம் சொல்லுவாங்க இன்னைக்கி வேணுன்னு நம்ம அத்க்ஷுக்கு ஏத்த மாரி நம்ம பண்ணி தருவோ
ஓகே ஓகே சூப்பர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போர் அடிக்காதுல உங்களுக்கு இதுல
ஆமா ஆமா சிஸ்டம்தா கொஞ்சோ இப்ப சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஃபுட்டேஜுகு அத கொஞ்சோ பில்ட் பண்ணனு அது ஃபினான்சியலா கொஞ்சோ இஷ்யூ இருக்கு அது முடி சிட்டு பிராப்பரா சிஸ் டம் பில்ட் ‌பண்ணிட்டா அதுக்கப்றோ நம்ம இன்னு கொஞ்சோ வீடியோ எடுத்து பண்ற மாரி ஐடியால இருக்கோ
ஓனாவே
ஆ ஓனாவே ஆமா கேமரா அப்பறோ கேமரா வாங்குற மாதிரியு இருக் ஐடியா இப்ப எடிட்டிங் ம ட்டு இருந்தாலு ஒன்னு பண்ண முடியாது கேமரா ஆ நாலேஜு இது பண்ணணு ஃப்ரெண்டு சூட் பண் றால்ல அவ கூட நா இப்ப போய் அசிஸ்டன்டா வந்து லைக்புடிக்கிறது அந்த மாரி நம்மளு ஷு ட் பண்றது அத பத்தி தெருஞ்சுகிட்டா அப்புறோ நம்மளு நாளைக்கி கேமரா ஒன்னு வாங்கி நம்ம பண்லா அந்த மாதிரி
இப்போ இப்ப வெட்டிங் ஷூட்லா போறவங்க எல்லாரு அவங்க ஒ ஒரே ஓனரு அந்த மாதிரி இல்லயே ரேரா இருக்காங்க கெல்லா எப்பினா ஒரு ரெண்டு மூனு பேரு சேந் துதா ஒரு ஆஃபிஸ் ஓபன் பண்றாங்க ஸ்டூடியோ ஓபன் பண்ணி இப்போ வந்து நா வந்து வீடியோ கேமரா வெச்சுருக்கே இன்னொருத்தரு வந்து ஃபோட்டோகிராஃப் காக கேமரா வெச்சுருக்காரு இன்னொருதரு ஸ்டேண்டு லைட்டுக்காக இது பண்றாங்க அப்போ ஒங்குளுக்கு வந்து ரென்ட்டு வரு அப்ப நம்ம ஒர்க் பண் அதுக்கான காஸ்ட்டு வரு அதுல அதுதா இப்ப எல்லா பண்றாங்க அந்த பிளான்ல தா இருக்காங்க எல்லா அ நம்மளு அப்டிதாங்க ங்க பிளான் பண்ணிருக்கோ கேமரா தா வாங்குற மாதிரி இப்போ காலேஜ் முடிச்சு ஒன் மந்த் தா ஆகுது பாத்துட்டு எப்டி அந்த ஃபீல்டுல கொஞ்சோ எறங்குனாதா தெரியு இல்ல அப்பறந்தா கால் பண்ணே
ம் சூப்பர் ஆனா கேமரான்னா பின்ன ரொம்ப காஸ்ட்லியா தானே இருக்கு நல்ல வீடியோ ப ண்ணா
ஆமா சோனி எஃப் எக்ஸ் தேட்டி இ வீடியோ கேமராலே ரொம்ப ப்ரொஃபஷ்லான கேமரா அதா இப்ப டாப்ல மூவிலா அதுல டிம் பண்ணுவாங்க அண்ண ஒருத்தரு வாங்கிருக்காரு ஒன் மந்த் ஆகுது டூ டென்னு வருது ப்ரோ ரெண்ட்ர லச் ரெண்ட்ர லட்சோ வருது லென்ஸ்சோட சேத்து
ம்
இத வுட இதுவு இருக்கு ப்ரைஸ் காஸ்ட் அதிகமாவு இதுவே ப்ரொஃபஷ்லான கேமரா அந்த மாதிரி இப்ப நம்ம அத வந்து ப்ரீ வெட்டிங் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு அவங்க பண்ணுவாங்க அ வெட்டிங் ஷூட்டுல ஸ்டேண் ஸ்டேண்ட் போட்டு அப்டே நிறுத்தி வச்சே அத வீடியோ ஷூட் பண்ணி அதுலியு தனி காசு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்றது வந்து நம்ம ரீல்ஸ் எடுத்து குடுக்கறது இப்ப எதாச்சு ஒரு கோயில் ட்ரெடிஷ்னல்லா வீடியோ கேட்டா அவுங்களுக்கு கேக்கற மாரி லொக்கேஷன்லா அந்த மாரி பண்ணித்தர
அ ஓகே ஓகே இப்போதைக்கு நீங்க வந்து ஃப்ரீலேன்சிங் மாரி ஃப்ரீலான்சிங் மாரி பண்ணிட்டு கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ்சு எடுத்துட்ருக்கீங்க
ஆமா எக்ஸ்பீரியன்ஸ்க்காகதா கொஞ்சோ கத்துகுணுந்தானே நம்ம எல்லாத்தையு பண்ண முடியு அதுக்காக வீட்ல இருந்துட்டு பண்ணிட்டு இருக்கே அ எங்கயாச்சு ஸ்டூடியோல சேர்லான்னு ஒரு ஐடியா இருக்கு அது பாத்துட்டு இருக்கே நல்ல ஸ்டூடியோ இப்ப ஸ்டூடியோன்னும் போது எல்லா ஸ்டூடியோவு அப்டி இருக்காது மோஸ்ட்லி ஸ்டூடியோனாலே அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து அத பிரிண்ட்டு பண்ண சொல்லி தா குடுப்பாங்க அந்த மாரி தா இப்ப இருக்க ஸ்டூடியோவ பொறுத்த வரைக்கு நம்மளுக்கேத்த ஸ்டூடியோ வந்து கொஞ்சோ ப்ரோஃபஷ்னலா அதுக் நம்ம எடுத்த ஒன்னே அங்க எட்டு இது பண்ண மாட்டாங்க நம்ம கொஞ்சோ ஸ்கில்லு டெவலப் தா இப்ப வீடியோ எடிட்டிங் மட்டு தெரிஞ்சி ஒன்னு பண்ண முடியா கிராஃபிக் டிசைனிங் கேக்குவாங்க சைட்ல போஸ்டர்ஸ் பண்ற மாதிரி
ம்
ஓ அத பேஸ் பண்ணிதா எடுக்குறாங்க
ஆமா இப்போ வந்து எல்லாமே வீடியோதா எடிட்டிங்கு அதுதா பாக்குறாங்க இப்ப உள்ள ஜென்ரேஷன் சோ இந்த ப்ரொஃபஷ்னலுக்கு ரொம்ப டிமாண்ட் இப்போ நீங்க நல்லா கத் த்துட்டீங்கனாக்கா நல்லா வேற லெவல் போலா நீங்க
ஆமா ப்ரோ நானா இந்த ஃபீல்டுல இருந்தே ஒரு ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேற ஒரு ஒர்க்குக்காக போனே சென்னைக்கு ஷிப் க்காட் கம்பனில
ம்
அங்க சிஸ்டம் ஒர்க் சொன்னாங்க ஒரு டூ டுவெண்டி ஃபைவ் சால்ரி ரூம் அவ்ங்களே அப்றோ சாப்பாடு அவ்ங்களே சொன்னாங்க போனே அது நம்மளுக்கு ஒர்க்கு செட் ஆகல அதனால நம் திருப்பி நம்ப வேலையே பாக்கலான்ட்டு வந்துட்டே அது
அம் நீங்க ஏ ஒங்க ஃபீல்ட்லே கெடைக்கலையா சென்னைல இல்ல நீங்கத் ஒழுங்கா தேடலையா
இல்ல நா தேடல சென்னைல நம்ம இங்க வேற ஐடியால இருக்கோ அதா அந்த கேமரா ரிலேட்டடா இப்டி பாத்துட்டே இருக்கறதுனால இங்க ஒர்க் க்கு கூப்பட்றாங்க
அ
ஃபஸ்ட்டு ஒரு ம் காலேஜு படிக்கும்போதே பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தோ அ ஆரோவில்ல ஒரு எடத்துல கூப்ட்டாங்க ஆரோவில்ல புதுசா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணாங்க இந்த ஃபாரினர்ஸ் அவ்ங்க ஓப்பன் பண்ண சேனலு நல்லா தா போயிட்டு இருந்துச் சோ ஒரு ஒன் மந்த் இருக்கு அப்றோ அத ஸ்டாப் பண்ணி வெச்சிருக்காங்க இப்போதைக்கு இப்ப அதுலதா கேட்டுட்டு இருக்கே அவ்ங்க சொல்றன் சொல்லிருக்காங்க
ஆ
அவ்ங்களுக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கே அவ்ங்க சொல்றன்னதனால ஏனா அது கொஞ்ச நம்மளுக்கு பக்கத் த்துல அது ஈஸியா ஒர்க்கு ரொம்ப இது பிரஷர் இருக்காது ம் ம் ஃபஸ்ட்டு பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தோ ஒரு த்ரீ தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக்கு
இப்போ ஃபுல் டைமா அதுலயே பண்ணும்போது அப்போ எ செவன் தௌசண்ட் தந்தாங்க பார்ட் டைமாவே
அது நம்ம பக்கத்துலே ஒரு ஃபிஃப்டின் தந்தப்போ இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ட்டு வர்றதுக்காக பாத்துட்டு இருக்கோ
ஆமா ஆமா ம் ம் கரெக்ட் தா எவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸு எவ்ளோ உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸு நல்ல பேரு கெடைக்கு ஃபியூச்சர்ல
ஆமா
ம்
இங்க என்ன ஒர்க்லா முடிச்சுட்டீங்ளா ஒர்க் எப்டி வீட்லருந்து பண்
அ இது இல்ல இல்ல நா வந்து அ போய் தா பண்றனே இது வந்து அக்கௌண்ட்ஸு ஆ அக்கௌன்ஸ் ரிலேட்டடு சோ கால்ல போயிட்டு ஒரு எட்டு எட்ரைக்கு போயிட்டு சாய்ங்கால ஒரு ஃபைவ் தேர்ட்டி மேக்சிமம் ஃபைவ் டூ ஃபைவ் தேர்ட்டி வந்துருவ நானு அ எந்த பிரச்சனையு இல்ல அப்டியே போயிட்ருக்கு நல்லா போகுது
ஓகே நமக்கு குடுத்த மணி நேரம் முடிவடைந்தது நன்றி அப்பற பேசலா
நன்றி நன்றி